கேக்குதா
ஆஹ் கேக்குது கவி சொல்லுங்க
என்ன உன் பைய்யன ஸ்கூல்ல சேத்துட்டியா
ஆஹ் போயிட்டே ஃபஸ்ட்டே இன்னைக்கு போயிட்டே போயி ஒரே அழுக ஸ்கூல்ல விடும்போது
ஏ
ஆமா உள்ளயே போமாட்டேங்கிறெ
நீயு சேர்ந்து அழுதியா
நா அலுவல பாக்க பாவமா இருந்துச்சு தனா அப்புறோ இப்டியே விட்டம்னா அப்புறோ திரும்ப போ மாட்டே இதே பழகிபோயிருமல்ல
சேரி செரி அதெல்லா பழகிருங்க பிள்ளைகள பாத் போனா அப்டியே மாறிருங்க
ஐயோ அவன் அழுகாமத உள்ள போன
ஆஹ்
அங்கே பிள்ளைய எல்லா உள்ள அழுதொன்ன அதுகள பாத்து தொடர்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டா
அழுகுற புள்ளையகல பாத்து அழுதுட்டானா அச்சச்சோ பாவோ என்ன யூனிபார்ம் எல்லா புடிச்சி க்காங்ளா
இவனுக்கு யூனிஃபார்ம் கெடையாது த்ரீ இயர்ஸ்க்கு வேர நார்மல் ட்ரெஸ்தா கலர் ட்ரெஸ்தா
அப்படியா யூனிஃபார்மே கெடையாதா ஆஹ்
ப்போயூனிபார்ம் கிடை கெடையாது செகண்ட்ஸ்டாண்டர்லருந்துதா யூனிஃபார்ம்
பஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கு கெடையாதா
கிடையாது
என் வயந்த ஸ்கூலு
கம்பன்
கம்பன்ல போட்டுருக்கீயா சேரி சேரி புக்ஸ் எல்லாம் குடுத்துட்டாங்கலா
புக்ஸ் நம்ம ஃர்ஸ்ட் ஃபீஸ் கட்டுவோம்ல்ல அப்பவே குடுத்துட்டாங்க வீட்லதான் இருக்கு இப்பதைக்கு கொண்டு வர வேணாம்னு சொல்லிருக்காங்க நாங்கள் சொல்லுவோம் நீங்க சொல்லும் போது குடுத்து விடுங்க அது வேற எதுவும் குடுத்து விட வேனா அழுகுதுல்ல பிள்ளைகல்லாம்
அது நாளையா
இப்பதைக்கும் எதுவும் கொடுத்தா கொடுத்து விடாதீங்கங்க அப்டினு
ஹ சேரி சேரி
அவன் தம்பி ஸ்கூல்க்கு போயிட்டானா
ஆஹ் அவ இன்னைக்குதான் ஃபஸ்டு ஃபஸ்டே போறான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்களாம் கிளாஸ் மாத்திட்டாங்களாம்மா
ஆஹ் மிஸ் எல்லாம் புடிச்சிருக் காமா
அதா அவன் கேட்கிறான் இங்க இருந்தே கேட்டான் அஹ் புது மேம்மு சொன்னீங்க புது மேம் பேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ங்க கேட்டு ட்டுதான் போன புது அ புது மேம் பேஸ் எப்படி இருக்கும்ன்னு தெரியலையே எப்படிப்பா இருக்கும் எப்படிமா இருக்கும் எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா நீ போய் பாருடா அப்பதான் தெரியும் அப்படின்னு பழைய மேம் காயத்திரி மேம் வரமாட்டாங்களா அப்படிங்கேட்டா அ காயத்ரி மேம் அதா அது நல்லா பாத்துக்குவாங்க அந்த மேம்மு அந்த மேம் வரமாட்டாங்களா அப்டிங் கேப்பா கேட்டான் இல்ல வருவாங் க அப்பப்போ வந்து எட்டி எட்டி பாத்துட்டு போவாங்க ஆனா நியூ மேம் தா உனக் வருவாங்க அவங்க சொல்றத கேட் டுட்டு ஒழுங்க இரு சேட்ட பண்ணாதன்னு சொல்லி அனுப்புனே நீங்க டெய்லி ஞாபகபடுத்துங்கம்மா நா சேட்ட பண்ணக்க கூடாதுன்னு அப்டின்னு சொன்னா
அப்பத சேட்ட பண்ண மாட்டாரு அஹ மா
டெய்லி நா ஞாபப்படுத்தணுமா அப்பதா சேட்ட பண்ணாம இருப்பானமா மறந்துருவானமா
ஓ இல்லனா பேச சேட்ட பண்ணிருவீங்க ஸ்கூல்ல
ஆமா இன்னிக்கு வந்து பாரதி அந்த அவ வந்து ஹாஸ் ஸ்கூலுக்கு செஸ்ட்டு மாஸ்டரா ஜாயின் பண்ணிருக்கா அந்த ஸ்கூல்ல
ஹரிஷ்
ஆமா ஜாயின் பண்ணியிருக்கா அ அது வந்து வந்திருப்பா போல ஒவ்வொரு கிளாஸ் தா வந்திருப்புல போல போல
செரி
பாத்துட்டு அவங்க மேம்ட்ட சொல்லியிருக்கா இது எங்க அக்கா பையன் தா அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்கா இனியாவையு எங்க அக்கா பிள்ளைங்கதா இதுங்க அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்கா இதுங்க ரெண்டு யாருன்னே தெரியாத மாரி சைலண்டா சிரிச்சுட்டே உக்காந்துருச்சு
எதும சொல்லலியாமா
மாமானு கூட கூப்பிட்ல ஒண்ணுமே பண்ணலையா பேசவே மாட்டேன்னுறுசா சகலா அவங்க வந்து பேசனாங்க எங்க அக்கா பசங்க தா சொன்னாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரு பேசவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டாங்க ஆனா தேவ்வையு இனியாவையு ஒரே கிளாஸ்ல போட்டானுங்க அதா ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்களா புது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களா அப்டின்னு கேட்டே
செரி
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இல்லையா ஒரே ஒருத்தன் தா இருக்கானமா
மத்த எல்லாரு கிளாஸ் மாறிவிட்டாங்களோ
இப்ப எல்லாரையு கிளாஸ் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்களாமா
ஆஹ்
ஃப்ரெண்டு தா இருக்கானாமா
இவ ஸ்வேதிக்குமே அவ்ளோதா அதே கிளாஸ் தா ஸ்வேதி
உம்
எயி்த்து போயிருச்சு சின்ன பிள்ளைக மாரி இருந்துச்சுக்க
அ அதா நீ அடுத்து பப்ளிக் நம்ள வந்துருல இன்னு ரெண்டு வருஷத்துல
ஆமா அடுத்த டியூஷன்ல போய் சொல்லி விட்டுதுட்டுதே வந்தே ஒழுங்கா படிமா தெரியாத கேளு இப்பல இருந்தே கொண்டாந்தா தா அப்போவு அது ஈசி தியா இருக்கு
ஆ வீட்லயு படிக்குமா
ஆ அதெல்லா படிப்பா ஆ
நல்லா படிப்பாலா
ஆ அதெல்லா படிக்கு ஆனா என்ன அவளுக்கு புரியிற மாரி நம்ம சொல்லணு அது ஒண்ணு புரியலேனா கேப் பா திரும்ப இத சொல்லுங்க அப்டின் சொல்லி அதுக்கு தெரியிற மாரி சொன்னோம்னா அத தெளிவா புரிஞ்சுக்கு இல்ல அப்டின்னா அத எடுத் த்துக்க மாட்டா தெரியல அப்டின்னு
ஆ
அத ஒயாம சொல்லனு அதுக்கு
மத்தபடி நல்லா படி
ஆ அதெல்லா நல்லா நல்லா படிக்கு
அப்ற என்ன எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஏதாவது சேத் ட்டுருக்கியா
ஆ ஆமா பரதநாட்டிய கிளாஸ் போறா அவ
பரதநாட்டியம் ச
ஆ இப்ப லீவ்லயே அப்பவே சேத்து வுட்டே
எ மகளும் பரதநாட்டிய கத்துக்கிட்டாங்களா
ஆ அரங்கிட்டு பண்ணிச்சுக்கலா
அரங்கேற்ற பண்ணு இதுகளான் தெர் ல ஆனா பரதநாட்டியம் பரதநாட்டிய கெட்டப் போட்டாளா இல்ல வந்து ஆ கத்துக்கிட்டாங்களானு எனக்கு
தெரிலியோ ஆ ஆ நா ஒரு ஒரு தடவயாது அரங்கேற் றம் பண்ணிருமானு கொண்டே சேத்ருக்கே அவள
ம் அப்டியா அதெல்லா பண்ணிருங்க இப்பருக்க புள்ளைங்கெல்லா அவ்ளோ அதுவாருக்கு அதுலா பண்ணிருங்க
அவ கொரோனா டைத்துக்கு முன்னாடி கத்துக்க போனாதா அங்யே ஒரு வேற எடத்துல
அ
நல்லாதா பண்ணி‌ இப்ப ஆடிக்கிட்ருந்துச்சு ஆனா கொரனா டைத்னால அங்கே நிப்பாட்டிட்டாங்க
ஆ
அதுனால அங்க விட்டுட்டு இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்கு
ம் ஏ ஃப்ரெண்டு ஜெயசுதானு ஒருத்தி இருந்தா அவ மக வந்து நெறய அரங்கேற்றம்லா போய் போய் இந்த ஸ்கூல்லருந்து ஃபங்ஷன்ஸ்க்ளா கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட வப்பாங்கல்ல
ஆமா
இதுல நெறையா எடத்துல போய் டான்ஸ் ஆடிருக் கா
பரவாயில்ல ஆ
ஃபுல் மேக்கப் பண்ணுவாங்கல்ல பரதத்துக்குன்னு ஒரு மேக்கப்பு ஆ அந்த மேக் ப்பு பயங்கரமா போட்டு அடிக்கடி ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருப்பா அவ மகள
அப்டிதா நா சொல்லிருக்கே எப்டியாவது ஒரு அரங்கேற்றம் மட்டு பண்ணிருமா அப்டினு சொல்லிருக் இது சேரின்னு சொல்லிருக்கா
ஆனா ஆனா அது வந்து கன்ட்னியூவா போயிட்டே இருக்கனு நீ வந்து பப்ளிக் எக்ஸாம் சொல்லி அஆ வர்றப்ப ரெண்டு வருஷத்துல எதுவு கேப் விட்றாத
இல்ல இல்ல நா அதே சொல்லிருக்கே அவுங்கள்ட்ட இப்போவுமே இங்க டியூஷன்லா அவளுக்கு சனி ஞாயிறு க்ளாஸ் உண்டு கரெக்டா அவளுக்கு சனி ஞாயிறு மட்டுந்தா அவளுக்கு அங்க க்ளாஸு அப்ப என்ன பண்றதுன்னு தெர்ல அதுதா அவுங்கள்ட்ட கேக்கனு அது கொழப்பமா இருக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியில இங்கயு க்ளாஸ் போணு அங்கியு க்ளாஸ் போணு அவ
அதுதா அதுதா அந்த இத மட்டு கரெக்டா டைம் பாத்து நீ அங்க விட்டுடீன்னு வச்சு க்கவே நீ பப்ளிக் எக்ஸாம இரு னாலும் அதுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் கொஞ்சம் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வரட்டும் ஒன்னவர்னால ஒண்ணும் ஆயிராது ஒன்னவர்ல ரொம்ப ஒண்ணும் படிச் ச்சிராதுக கொஞ்சம் ட மைண்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு தான் வருங்க ம்
மேம்ட்டதே பேசணும்
அது நெறைய காம்படீஷன்லாம் வரும் தான் அது மேடம்ங்களே அந்த சொல்லி் குடுக்குற மேடமே ஒவ்வொரு எடமு கூட்டிட்டு போயிக்குவாங்க
ஆஹ் அப்டிதா சொல்லியிருக்கே இப்ப அவங்களுமே நெறைய இது சொல்றாங்கதா இவளுக்கு நீ நல்லா ஆட்ர ஏற்கனைய ஆட்றனால கரெக்டா ஆட்ருன்னு சொன்னாங்க இங்க போனுனே
உம்
ஆஹ் ஆனா அதுக்கு என்கரேஜ் பண்ணணு ஸ்வேதிக்கு ஒவ்வொன்னா நீ நல்லா பண்றமா அப்டி இப்டின்னு சொன்னாதா அவ செய்வா இல்லேன்னு வெச்சுங்களோ அத லூஸ்சுல விட்டுருவா
ஓ எதாவ்து வரலன்னு அதுவே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குமோ
ஆஹ் ஆமா அதுவே ஃபிக்ஸ் பண்ணி அதுவே முடிவு பண்ணிக்குவா அதனால தா நா சொல்லி தைரியமா பண்ணுமா ஏதா இருந்தாலு தைரியமா பண்ணுமான்னு சொல்லி வெச்சிருக்கே
அவ்ளவுதானே நீ என்ன பண்ணு ஒவ்வொரு இது பண்ணி கிளாஸ்ல எல்லா போ ஃபோட்டலா ஏதாவது அனுப்புனாங்கன்னா எனக்கு அனுப்பு நா வாய்ஸ் போட்டு வுடுறே சூப்பரா இருக்குணு
கண்டிப்பா ஆமா அப்டிதா இப்பவுமே சொல்லிச்சு வே தம்பிக்கு அப்பா எப்படிய இருந்தாலும் ஃபுட்பால் கத்துருக்கு அப்பா வந்து தம்பிய ஃபுட்பால்ல சேர்த்துரு நீ இதுல வந்து எப்பிடியாவது முன்னேறிருமா பிளீஸ்மா அம்மாக்கனிமா அப்டி சொல்லிருக்கே சேரிம்மா சேரிம்மா சொல்லிருக் த பாப்போ
தேவதா அபெகஸ் தா போயிட்டு இருக்க அது மாரி எதாவ்து ஒன்னு எக்ஸ்ட்ரா வேணும்ன்னு சொல்லிட்டு அனுப்பி வுட்டே அத நல்லாதா போட வேணாமா
ஆ
நல்லா போடறான் சொன்னாங்க ஆனா தொடர்ந்துதா போக மாட்டேங்கிறா எனக்கு வந்து அது ஒரே மாரியே சம்ம அடிஷன் பண்ணிகிட்டே இருக்கானா எனக்கு தூக்கந் தூக்கமா வருதுன் சொல்றா
ஆமா ஒரே எடத்துல இவள நேர உக்காந்தா அப்படிதா இருக்கு உண்மயிலயே
பத்து நிமிஷ ஒரே எடத்துல உக்கார வெச்சா தூங்கி விழுந்துருவா அப்படிதா சொல்லிட்ருக்கா
இவன அடுத்த வருஷ சேத்துருவிங்களா டியூ ஷன்ல
யார
மயில
மகில தான ஆமா அடுத்த வருஷ ப்ரீ கே ஜி ல போட்ருவே போட்டுட்டுதா நா கொஞ்ச ஃப்ரீ ஆகணு நீ ஃப்ரீ ஆயிட்ட இந்த வருஷோ நா அடுத்த வருஷந்தா ஃப்ரீயாகனு
கவி எனக்கு சரியான அலச்சலா இருக்கு
தரவையு கூட்டிட்‌ பேய்ட்டு கூட்டிட் டு வரதா ஏய் ஒனக்கு என்ன ஒரே ரோடு தானே நீ இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிற நாங்க மகரிஷி வரைக்கு போகணு அவ்ளோ தூர போயிட்
அப்படினா இவனுக்கு பத்து மணிக்கு ஸ்கூல் கவி அவ அவளுக்கு எட்ரைக்கு ஸ்கூலு
ம் சேரி ஓகே விடு நம்ம அப்பறமா அடு த்த கால்ல பேசி
சேரி ஓகே கவி பாய் ஆ